உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது மேடம் அதோட ஹலோ
ஒரு மிஷோ இருங்க ஆ சொல்லுங்க
ஆ மேடம் ஒரு கேம் ஆட்லாமா
ஆ வெளாட்லாமே என்ன கேம்
நா ஒரு மூண் நம்பரு யோச்சுக்ற மேடம் நீங்க கண்டுபுடிக்கணு
சேரிங்க
நீங்க ஏன்னா மூண் நம்பரேக்கா அத நா கண்டுபுடிக்கனு. அத அப்போ லா டவுனா இருக்லா நீங்க சொன்ன அது சேரி நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு நா சொல்ற த்ரீ ஃபோர்ஸா த்ரீ ஃபோர் ஃபைவ்
ம்
யோச்சிட்டீங்ளா ஃபஸ்ட் நீங்க நம்பரு
ஆ ஆ என்ன சொன்னீங்க த்ரீ ஃபோர் ஃபையா? இல்ல
அதுக்கு மேலயா கீழயா அது?
ஆ கீழ
கீழயா உம் நீங்க சொல்லவே இல்ல நீங்க சொல்ணு நீங்க கெஸ் பண்ணுல்ல
ஓ நீங்க என்னா நெனச்சிருக்கீங்கன்னு
அம்மா ட்ரிபுள் சிக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு கம் ரொம்ப அதி
சேரி ஓகே
ஆ டூ த்ரீ ஃபைவ்
டூ த்ரீ ஃபைவ் நோ ஒன்னூ கம்மியா வேணு நீங்கதா அண்ட்ரட்
இல்ல ஆ ஒன் ஃபிஃப்டி அது என்ன சொன்னீங்க அண்ட்ரட்
ஆமா
அதிகோ ஆ கம்மி அதிகோ அதிகோ தா
ம்
இல்லல்லே கம்மிதா கம்மிதா
ஓ நீங்க என்ன சொன்னீங்க இப்போ ஒன் ஃபிஃப்டி
ஆ ஒன் ஃபிஃப்டி
இல்ல அதிகோ
அதிகோ
ஓகே ஃபிஃப்டி சிக்ஸ்
ஃபிஃப்டி பிஃப்டி சிக்ஸ் அதிகோ
ஓகே
ஒன் டொண்ட்டி
ம் அதிகோ ஆ செவன்ட்டி
கம்மி
ஓகே
உ ஆ ஒன் ஒன் ஒன் ஃபை
ம் ஒன் ஒன் ஃபை ஆ அதிகோ
நீங் சொல்லுங்க
ஆ சிக்ஸ்டி
கம்மி அன்ட்ரட்
அதிகோ
எயிட்டி
அதிகோ நீங்க ஏ பிலோல போறீங்க அதிகோதானே நா சொன்னே நீங்க எப்டி ஃபிஃப்டிலேந்து செவன்ட்டிக்குள்ளயா
இல்லங்க அப்டி இல்ல மூணு நம்பர் யோச்சிக்கணு நீங்க எந்த நம்பர் வேணா யோச்சிக்கலா அது வந்து ஆ இவ்ளோன்ட்டு நீங்க சொல்லணு கால்குலேட் பண்ணி ஆ டிஜிவ் மூணு டிஜிட் ஆனா நம்பரு
அப்ப நீங்க எப்டி பிலோ சொன்னீங்க
அ அதுல வந்து ஒன் ஃபோர் த்ரீ அதா ஏ நம்பரு இப்போ அதுக்கு வந்து இப்போ மேலயு சொல்லா கீழயு சொல்லா இப்ப வந்து இப்ப வந்து அந்த ஒன் ஃபோர் த்ரீன்ருக்குல ஆ இப்போ வந்து நீங்க மேல சொன்னீங்கனா இது ரொம்ப அதிகோ அப்டின் சொல்லுவோ இப்போ வந்து அதுக் கீழ வந்து செவன்ட்டி எயிட் ஃபிப்டி அப்ட் டி சொன்னீங்கனா அதுக் அது கம்மி ரொம்ப கம்மியா சொல்றீங்க அதா கேமோடது இது கெஸ் பண்றதுதா கேம
ம் செம போரிங்கா இந்துது
உம்
நாங்க வந்து ஒர்க் இப்டியேதா விளாடுவோ பட் வந்து ஆ இப்போ த்ரீ நம்பர்ஸ் ஃபோ டிஜிட்ல வந்து நாங்க நெனச்சுப்போ அத சொல்லிடுவோ. சொல்லிட்டு அந்த ஃபோ டிஜிட் நெம்பர நாங்க கெஸ் பண்ணு. அல்ல ஒரு டிஜிட் கரெக்ட்டா இர்ந்துதுனா இந்த தேட் டிஜிட் மட்டு கரெக்ட்டா இருக்குன் நாங்க சொல்லிடுவோ. சோ அத வெச்சு அவுங்க கண்டுபுடிச்சு நேர் ப்பாங்க இப்பிடிதா இந்த கேம் வெளாடிர்க்கோ இந்த கேம் வந்து
இது கெஸ்ஸிங் கேமு இது நீங்க வெளானது வந்து நீங்க வந்து அது வந்து ஒ நீங்க வந்தா நீங்க வெளாறது வந்து ஒன் டூ த்ரீ செவன் அது வந்து ஒரு ஒரு நெம்பரா சொல்லுவாங்க. இது வந்து நீங்க வந்து லாஸ்ட் ஒன் கரெக்ட்டு பஸ்ட் ஒன் கரெக்ட்டு அப்டின் சொல்லுவிங்க அதான
ஆமா ஆனா கெஸ்ஸிங்ல கூட ஆ சின்ன நெம்ப போனா அதிகமா இன்னு அதிகமா சொல்ணு. பெரிய நெம்ப போனா ய ஆ இது கொஞ்சோ கம்மியா இருக்கு இப்ப நா ஒன்ட்டு ஒன் டுவெண்டி த்ரீ நெனச்சே.
த்யா
ஆ அ
உ இப்ப வந்து இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் தேட்டி சொல்லிருப்பிங்க. ஒன் தேட்டி வந்து ஒன் டொண்ட்டி த்ரீக் அதிகந்தான.
அ அதிகந்தா சொன்னே நீங்
ப்பொ ஹண்ரடு இப்பொ ஹண்ரடு கம்மி தான.
அ ஒன் தேட்டி வந்து எப்பிடி அதிகமாக்கு. ஒன் தே அ ஒன் தேட்டி அதிகோ ஒன் ஒன் ஃபிஃப்டீன் வந்து கம்மி தான.
அ கம்மிதா நா வந்து உங்க நெம்ப் வந்து பிரைம் நெம்பர் உங்குள்து நடுவுல இருக்க நெம்பர்னு வெச்சுக்கோங்க இப்ப அ இப்போ வந்து ஒன் நா ஹண்ரடுன் சொல்றது வந்து இப்போ வந்து மேல இது வந்து அதிக மான நெம்பர் தா இந்த நெம்பரு புரியுதா உங்குளுக்கு?
ம் நீங்க சொல்றது நல்லாவே புரியு கொஞ்சோ வால்யூம் கம்மியா பேசிங்கனா நல்லாருக்கும்.
இந்த மாதிரி
அப்றோ எக்கோ அடிக்க ஆரம்பிச்சுரு.
அதா மேடம் அ ஒன் அதா மேடம் அந்த ஒன் ஃபிஃப்டி இப்ப வந்து ஒன் ஒன் ஃபைவ் தான நீங்க நெனைச்சீங்க கரெக்ட்டா நெம்பரு.
ஒன் ட்வண்ட்டி த்ரீ.
ஒன்டொன்டி த்ரீ ஏ மேடம் நெனைச்சிங்க. இப்ப ஒன் டொன்ட்டி த்ரீய வந்து இப்ப ஒன் டொன்ட்டின்றது வந்து கம்மி ஓகேவா. ஒன் டொன்ட்டி த்ரீ தா நீங்க எக்ஸ்பட் நெம்பரு அதுலந்து நீங்க கண்டுபுடிக்கிறதா அது ஒரு மேட்ரே.
ம்.
இப்ப நீங்க சொல்ற மாரி வெளயால்லா நீங்க சொல்லுங்க நம்பொ நா வெளார்றே.
அ ம். செரி கேம்ஸ் எல்லா ஒரு பக்கொ தள்ளி வெய்ங்க இந்த டே உங்குளுக்கு எப்டி போச்சு?
இந்த டே வா?
ஆமா.
இந்த டே எனக் எதோ போச்சிங் மேடம். எப்டினா காலி எம்மு படுத்திச்சு. நா வெளிய போனே. போயிட்டு அப்பா கூட நா போயிட்டு வந்தே. அடுத்தது வந்து ம். வீட்ல பாத்த ஒரு ஒரு ஆடுக்கு ஒரு ஆடு பட வேற பாத்த நல்லா இருந்ச்சி அந்த ஆடு
அந்த ஷிப் டிடெக்டிவ் தானே
ஆ அதுவு நல்லாருந்ததுக்கா அந்த அந்த ஆடு படமு நல்லாதா இருந்தது அந்த ஆடு வந்து எப்டி டிடெக்டிவ் பண்ணிச்சின்ட்டுதா அந்த கதையே
ம் எனக் கு அது ரொம்ப புடிச்சிருந்தது ஆனா அதுக்கு வந்து பேசுறது எல்லா குடுத்துருந்தாங்கல்ல அது ரொம்ப நல்லா இருந்தது அது நமக்கு புரியாது பட் அதுங்களுக்கு புரியு இல்ல நானும் பாத் த அந்த மூவி
ம்
ம்
செரிங்க மேடம் ஆ நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு
நானாங்க சொல்ற அளவுக்கு பெருசா எதுவு பண்ல தூங்குன எழுந்த சாப்ட்ட அப்டின்னு சுத்தின்னு இருந்த திரும்பவு தூங்கிட்ட இப்பதாங்க எழுந்தேனே நா
செரி குரோனுன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்லங்க குரோன் குரோன்
புரியில
கிரீடம்
ஓ கிரீடமா அவுங்க தெரியல அவுங்க கால் பண்ல பட் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்கன்னு நெனைக்கிற சோ தெரியல கே கேக்கணு அவுங்கக்கிட்ட
ம்
ம்
அதா மேடம் அததா கேட்ட செரி இது ஆம் நீங்கன்னா வெளாலாமா நீங்க என்ன உங்கக்கிட்டன கெஸ் எதா இருக்கா
ம் என்ன நீங்க சாப்ட்டீங்களா
ஆ இப்பதா மேடம் சாப்ட்ட
என்ன சாப்ட்டீங்க
ஆ எங்க அம்மா வந்து சுண்டக்கா கொழம்பு வச்சிருந்தாங்க சாப்பாடு
ம்
அத சாப்ட்ட மேடம்
சேரி ஓகே பாய்